ஹலோ
ஆ நா நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ பசங்கல்லா ஸ்கூல் போயாச்சா
ஆ எல்லா போயாச்சு சிஸ்டர்
ஓகே ஓகே இன்னக்கி என்ன பண்ணீங்கெ லஞ்ச்சு
இன்னக்கி லன்ஞ்ச் ஒர்க் எல்லாமே முடுஞ்சது இனி என்ன சொல்றது அடுத்து என்ன பண்றதுன்னு யோசன பண்ணிட்டு இருக்க வேண்டியதா ம் ஓகே சிஸ்டர் உங்களுக்கு இந்த செடி வளக்குறத பத்தி எதாவ்து ஐடியா இருக்கா சிஸ்
ஆ நாங்க நெறைய வளத்துட் தா இருந்தோ இப்ப எடுத்துட்டே அதுல இர்ந்து கொஞ்சொ மண் புழுலா வருதா நா பால்கனிலதா யூஸ் பண்ணுவே ஆ நெறைய இருந்துச்சு இப்ப எடுத்துட்டே மருதாணி செடி ஓமச் செடி கற்பூர வள்ளிச் செடி அதுக்கப்றொ அந்த தி பிலி எல்லாமே வச்சுதா இருந்தே நா நாட்டு மருந்து உள்ள அவ்ளொ செடியு இருக்கு
ஓ ஓகே ஓகே இந்த தேவையான பசங்களுக்கு தேவயான எல்லார் வீட்லயு இது வச்சிருப்பாங்க
இல்ல வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா அதுல உள்ள ஹுட் எல்லா அப்சர்வ் பண்ணிக்கு அது வீட்டுல உள்ள ஹீ்ட்டுல்லா அப்சர்வ் பண்ணிக்கு
ஓஹோ ஓகே
ம் ஸ்னேக் ப்ளான்டுக்கு அதேதா ஏர் பியூரிஃபை கெடைக்கு வீட்டுக்குள்ள வச்சுந்தோனா
ஓகே ஓகே ஓகே சிஸ் ம் இது எல்லாமே நீங்க வெச்சிருந்துட்டு இப்பதா எடுத்துட்டீங்களா
ஆமா கொஞ்சொ குழுவா வருதா சேரி ஒகேன் மேல ஏறிர கூடாது அப்டிங்கிதுகாக மண்புழு ஒன்னு வருல ப்ரௌன் கலர்ல அத பாத்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு ம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணு மொட்ட மாடிய்லா போனா நா மொட்டமாடிக்கு அவ்ளொ போ மாட்டே இங்கெர்ந்து ஏறி
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே சிஸ் ம் நாங்க ஆக்சொலி இப்போ முன்னாடி இருந்த வீட்ல வச்சிருந்தோ பட் தென அது எங்ளால அவ்ள ப்ராப்பரா அது நீங்க சொன்ன மாரிதா மொட்டமாடில போய் தண்ணிஊத் தனோ அதனால எங்களால ஃபாலோ பண்ண முடில அதுக்குன் போய் இதுக்காக யார்ரா ஏற்ரதுன் கடுப்பு போகல பட் இப்ப இருக்க வீட்ல கீழேயே ஃப் அ என்ன சொல்றது ஒரு ரேக் மாரி இருக்கு ஒரு செல்ஃப் மாரி கெட்டி வெச்சிருக்காங்க அதனால அதுல நெறையா பாட் வெச்சு அதுல வளத்திட்டுருக்கோம் இந்த டேபிள் ரோஸு மருதாணி கற்பூரவள்ளி அப்றொ இந்த இந்த கொழந்தைங்களுக்கு சளி இருமல் பிடிச்சிருக்கு தும்ப பூ தும்பன் சொல்வோமே அ அது அப்றோ உ அ அடுக்கு மல்லி துளசி துளசிலே இந்த ரெண்டு துளசி கருந்துளசி ஒயிட் துளசி
ஓ அப்டியா அதுல என்ன டிஃப்ரெண்ட்ஷியேட் இருக்கு
அந்த கருந்துளசி வந்து காரொ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா சிஸ்டர் அது வந்து ஒரு இலை கூட நம்பளால சாப் ப்ட முடியாதுங்ளாமா பட் அது சாப்டா இம்மீடியட் அ இல்ல அதுதா அவ்வளோ கார்ப் இருக்கு அது நம்பளால சாப்பிட முடியது பட் அத அதை வந்து இம்மீடியேட்டா வந்து நம்ப அத வந்து ஒரு எல சாப்ட்டாலு அந்த இம்மீடியேட் ரிலீஃப் கிடைக்குமாமா காஃபுக்கு
ஓகே
ஆ அந் மாரி சா கொ வி ஆ நா சாப்ட்டுருக்க ஆனா ரொம்ப காரமாத்தா இருக்கு கருந்துளசி வந்து அதிகமா கிட்ஸுக்கு குடுத்தா வயிறு பயரங்கரமா எரி யுங்களாமா அதனால கிட் ஸ்க்கு குடுக்க வேணானு சொல்வாங்க ஆ ஆமா அதனால கிட் சுக்கு வந்துட்டு நார்மல் துளசி குடுத்துருவே இது இருந்த எலயே நம்பளுக்கு பாக்கும் போது தெரியு இந்த லைட் பச்சைக்கு நல்ல டார்க் பச்சைக்கு ஒரு வித்தியாச இருக்கு இல்லைங்களா அந்த ஒ அந்த ஒய்ட் துளசிங்கிறது நம்ம நார்மலா பாக்ற லைஃப் மாரியே இருக்கு
ஓகே ஓகே துளசி செடி தெரியு நா சளிக்கு குடுத்திருக்கே இந்த கார துளசிய நா பாத்ததில்ல
ஆ அந்த எல வந்து பாத்தீங்கனா ரொம்ப டார்க்கா இருக்கு என்ன சொல்றது நம்ப இந்த அடர்ப்பச்சைனு சொல்லுவோல அ அந்த கலர்ல இருக்கு அதுதா வித்தியாசொ அந்த இதுல வந்து அத விட அத கம்பேர் பண்ணும் போது இது வந்து இன்னுமே ஹாட் ஜாஸ்தினு சொல்லுவாங்க
ஆனா ரொம்ப காரொ எடுத்துக்கிட்டா பசங்களுக்கு வயிறு எரியு அந்த மோஷன் டைம்ல எரியு பாவொல
கூடாது கிட்ஸ்க்கு குடுக்க மாட்டே ஆனா வீட்ல வெச்சிருந்தா ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க அ நீங்க சொன்ன மாரி மணி பிளான்ட்டு வச்சுருக்கோ அப்றொ ஒரு ரோஜா செடி இருக்கு மணி பிளான்ட் பட் வீட்டுக்குள்ள இல்ல பட் மணி பிளான்ட் வளருது இந்த டேபில் ரோஸ் டெய்லியு பூ பூக்கு இந்த குண்டுமல்லி வந்து பாத்தீங்னா டேபிள் டேபிள் ரோஸ்சு அது இந்த அழகுக்காக அந்த வெள்ல வெப் போல இந்த குட்டி குட்டியா பிங்க் கலர்ல வரும்லே ஆ அது ம் ம் ம் அந் அ ரோ ரோஜா செடி வந்துருக் கு ஆனா அதுல்லா ரொம்ப ரேருங்க எப்பயாசும் அந்த கரெக்டா ஒரு சில ஒரு மாசொ வந்து பாத்தீங்னா நல்ல நாலஞ்சு பூ இருக்கு திடீர்னு பாத்தீங்னா பூ செடி மட்டுந்தா வளரு பூவே இருக்காது. அந்த மாரி அந்த மாரி தா இருக்கு அந்த மாரிது இருக்கு அ அதுக்கப்றொ இது ஆனா இந்த குண்டுமல்லி வந்து இப்ப சீசன் அடுக்குமல்லின் சொல்லுவோ நல்ல அ இந்த குண்டுமல்லி மாரி இருக்காது அடுக்குமல்லி அ வாசமா இருக்கு பயங்கர வாசமா இருக்கு அது வந்து பாத்தீங் ஆ ஆ ஆமா ஆமா எப்பிடி ஆனா ஒரு பூ டெய்லியு வந்துருது அந்த ஒரு பூ வச்சாவே நல்ல ஸ்மெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களே
ம்
அ ஆனா இப்போ ஆன சீசன் அது எப்பிடியு ஒரு நாளைக்
அதுவு நெலல்ல தா வைக்கணுமா இல்ல வெயில்ல வைக்கணுமா
இல்ல சிஸ் அங் காலையில ஒரு பத்து மணி வரியு தா அந்த எடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிழல் இருக்கு பத்து மணியிலந்து அஞ்சி மணி வரையு பாத்தீங்கன்னா வெயிலதா காயி காயின்னு காயுது திரும்பி அஞ்சு மணிக்கு மேலதா நெ ஆஹா இல்ல அவ்ளோ ஒன்னு எனக்கு தெரியல நல்லாதா இருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல
சேரிங் சேரி ஓகே
ம் நடுவில வெத்தல கொடி வச்சிருந்தோ ஆனா அது என்ன சொல்றது வரல ஆ ஒரு ரெண்டு வெத்தலைக்கு மேல அப்டி என்ன சொல்றது ஒரு மாரி எலையெல்லா அது மேலே ஏறல கொடி மேல ஏறல அனால அதெல்லா எடுத்துவிட்டே
ஓ அப்டியா எங்களுக்கு தெரிசவங்க வீட்ல ஒன் நா பாத்துருக்கே அப்பதா நல்லா நல்லா படர்ந்து வந்துச்சி அப்பதா நல்லா இருக்கு நம்ம கடையில வாங்கறத விட அத பாக்க அழகா இரு
அழகா இருக்கு அ ஆனா என்னென்னா அந்த வெத்தல கொடி வந்து நம்மளுக்கு அந்த படர்ர அளவுக்கு எடோ வேணு சிஸ் நம்ம இங்க செல்ப் மேல வச்சிருந்தால அத படறதுக்கு செவுத்து மேல விடற அளவு நம்ல் கெடோ வசதி இல்ல அந்த அளவுக்கு அது எதோ கட்ட மாரி இருந்ச்சி ஆ ஆமா இது சைட்லதா இருக்கனால அந்த அளவுக்கு பிரச்சன்ன இல்லனு வச்சிக்கோ போங்க தனியா அதுக்குன்னே ஒரு பிளேசே ஒதுக்கி வச்சி மேல சும்மா நம்ம இந்த வீட்ல செல்ஃப் போடுவோல்ல அந்த மா செல்ஃப் வைப்போல்ல அந்த மாரி வீ வீட்டோட கேட்டோட கார்னர்ல ஒரே ஒரு செல்ஃப் வச்சி அது மேல எல்லா செடியு அடுக்கி வச்சிருக்கு அதனால அந்த அ வ அ அந்த வண்டி நிறுத்துற எடத்துலதா இருக்கனால வீட்டுக்குள்ள ஒன்னு பிரச்சன இல்லன்னு வச்சுக்கோங்க ஆனா எல்லா தேவயுள்ளது அந்த மருதாணி எப்பிடியு மருதானி அ நா எப்படி வாத்துக்கு ஒரு வாட்டி தலைக்கு கு குளிக்கு போது டை இதுகாது யூஸ் பண்ணிப்பே கற்பூரவள்ளி அதேதா துளசி பையனுக் எடுத்துப்போ தும்பையு, பை யனுக்கு எடுத்துப்போ எப்டி இந்த குண்டு மல்லி ரோஜா சொன்னா சாமிக்கு இல்ல பூ வைக்க எல்லா செடியுமே யூஸ்தா யூஸ் உள்ளதா இருக்கு வச்சிக்கோங்களே
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ எல்லா செடியு யூஸ் உள்ளதா இப்பதைக் வச்சிருக்கோ வேற இன்னு பெருசு டெவலப் பண்ணு ன்னா நம்மளுக்கு மெயின்டே பண்ற அளவு அதுக்கு டைம் இல்ல
ம்
ஆ பேசஸ்தா
ம் நாங்க நெறைய செடி வச்சிதா இருந்தே இந்த இது ஆச்ச சங்குப்பூ அதெல்லா நம்ம டீ போட்டா அதெல்லா ஸ்கின்னுக்கு, ஹேர்க்குல்லா ரொம்ப நல்லருக்கு. சங்குப்பூ தெரியுமா ப்ளூ கலர்ல ஆ அந்த தண்ணியில கூட நீங்க மாவு வ ச்சி கூட கிண்டலா நல்லா கொஞ்ச கலர் ஃபுல்லா இருக்கு பசங்க சாப்பிடுவாங்க கலரா
ஓ அந்த ப்ளூ கலர்ல சாமிக்கு போடுவாங்களே சங்குப்பூ அது சொல்றீங்களா
ஆமா சங்குப் சங்கு பூண்ணு நீங்க சோசியல் மீடியால சர்ச் பண்ணி பாருங்க வரும்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ம் ம் ம்
இல்னா ப்ளூ பி இ ஏ ஸ்பெல்லிங் ப்ளூ போட்டு பி இ ஏ போட்டு பாருங்க
ஓகே ஓகே ஓ கே சிஸ்டர்
இங்கிலீஷ்ல ஆ அத ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்ரு அது நீங்க டீ போட்டு லெமன் புழுஞ்சி பாருங்களா கலரே சேஞ்ச் ஆகும் அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும் ட்ரை பண்ணிப்பே ரொம்ப நல்லது ஸ்க்கின்னுக்
ஓகே ஓ ஸ்கின்னுக்கு நல்லதுங்ளா ம்
ஆமா
செரி செரி ஓகே நீங்க ட்ரை பண்ணிர்க்
ஸ்கின்னுக்கும் நல்லது ஹேருக்கும் நல்லது தான்
அ அ அ ஒகே
குடிக்கிலா ஆமா ஆ பண்ணிருக்கேன் நீங்க வ ப்புடி உங்களுக்கு செடியா இல்லன்னா ட்ரைல நறையா கடைக்குது காஞ்சி காய வச்சு அ நீங்க ஆன்லைன்லயும் சர்ச் பண்லா நேர்லாயும் கடைக்
ஓ அந்த பூவ காய வெச்சு சேல் பண்றாங்க
ஆ காய் வச்சு ட்ரைய்யா செம்பர்த்தி எல்லாமே ட்ரையாவே கடைக் கி ட்ரை பண்லா நமக்கு இப்ப பிளான்ட்டு வளக்க முடியாது அப்டின்னா ம் அது மாரி நம்ம டீ போட்றோல்ல அதே மாரிதான் இதுவும்
ஓகே ஓகே ஓகே ம் ம் ம்
ஆமா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே ஓகே நான் இந்த ஹெர் இது புதினா இல்ல இப்ப ஹெர்பில் டீன் சொல்ட்டு புதினா வெச்சு போட்றோல்ல அது தெரியும் செம்பருத்தி டீ தெரியும் அது தெரியும் அ லெமன் டீயி அ க கிரீன் டீ இது நாலந்த ம் அ அப்புறம் சுக்
ட்ரை பண்ணி இதுவும் நல்லா இருக்கும் ட்ரை பண் இதே தண்ணிய நீங்க வந்து பாஸ்தால போட்டீங்கனா கூட பாஸ்தா கலர் வேற மாருக் பசங்க லைக் பண்ணுவாங்க கலர் ஃபுல்லா இருந்தா அதுக்காக ட்ரை பண்ணி வெச்சா ரெம்பவுமே
ஓகே ஓகே பட் ஆனா எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் லா இல்லல்ல நம்ம நாம்
ல அது நாட்டு மருந்து மாரி தானே நீங்க எப்புடி செம்பருத்தி யூஸ் பண்றீங்களோ அதே போலதான் எல்லாமே நம்ம பிளான்ட்ஸ்லந்து கிடைக்கிறது தான அதுல சைட் எஃபெக்ட்ஸ் ஏன் வரப்போது வெறும் நம்ம தண்ணி தான் எடுக்க போறோம் நம்ம அத டேரக்டா சாப்ட போறதுல்ல
ம் ம் ம் ம் ஓகே சிஸ்டர் ஓகே ஆ
குடிக்கிறோல்ல அதே மாரிதா இது ஏன்னா சக்கரைக் பதில் லெமனு அது நீ அந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடிச்சா நல்லது
ஆ ஆ ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே இத நான் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்குளுக்கு ரிசல்ட் சொல்றேன்
ம் ம்
ஓகே சிஸ்டர் ஓகே ம் ம் மத்த செடி எல்லா நா பாத்துருக்கே ஆ சிஸ்டர் இனிமேல் தா இதுக்காக ஸ்கூல்ல ஆ இல்ல வே ஒர்க் முடிஞ்சிது ஆ நாங்க தா ஸ்கூல் வெளியே உக்காந்துருக்கோல்ல செஷன் முடிஞ்சு பைய்யன கூட்டிட்டு போயிட்டு தா வே ஆமா சிஸ்டர் போகும்போது அப்டி ஆய்டுச்சு டூ அவர்ஸ் தா அதுன போய்ட்டு திருப்பி வரணு இங்க ஒரு ஸ்டாஃபையு பாத்த வேண்டியதாருந்துச்சி அவுங்க கூடயே கான்வசேஷன் முடிஞ்சு போச்சு நா வீட்டு போறது க்கு அர மண் நேரோ ஆகு திருப்பி அங்க போய் அரமண் நேரோ தா இருப் திருப்பி அரங்க பிக்கப் பண்றதுக்கு உடனே வரணு செரி எதுக்கு போய்ட்டு அதுக்கு வரு ஆ அதுக்கு இருந்தே ஒரு மண் நேரோ அந்த ஒரு மண்நேரத்துக்கு பேசாம உட்காந்துருந்தே போம்போது கூட்டிகிட்டு போய்லான்ட்டு வீட்ல இன்பார்ம் பண்ணிட்டு
ஆமா அழச்சல் தா ஆமா கரெக்ட் தா அடிக்கிற வெயிலுக்கு போறதுக்கு உக்காந்துரலா
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் ஆனா இங்க கிளைமேட் ஒரு மாரியாதா இருக்கு சிஸ் வெயில் இல்ல
ஓகே ஓகே ம் இங்க நல்ல வெயில் தெரியுது கிளைமேட் பரவால்ல போல உங்க சைடு நாங்க நல்லா வெயில் தெரியுது அப்டி வெக்கையாருக்கு ஆ
முந்தாணேத்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா பயங்கர மழ நேத்து நல்ல வெயிலு இன்னிக்கு கிளைமேட் மழ வர மாரிதாருக்கு
ஓகே ஓகே
என்ன சீக்கிரமா ஸ்கூல் வுட்டாங்கனா கூட்டிட்டு ஓடிடுவே மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடிற்னு
சேரி சரி பா
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ செரிங் சிஸ்டர் ஓகேங்க ஓகே சிஸ்டர் பாய்